ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குது நீ அங்க இங்க ஓடி ஓடி பேசாத த ஒரு எடத்துல நின்னு பேசு
எப்டி உனக்கு தெரிஞ்சது
நீ ஓடி ஓடியா பேசிட்டு இருக்கே நானே கேமரா வச்சிருக்கே உங் வீட்ல
கே
நானே கேமரா வச்சிருக்கேன்டி உங்க வீட்ல நா அதா நா கேம்ரா வெச்சிருக்கிற உங்க வீட்ல அதா தெரிஞ்சு எனக்கு
டி ஸ்டிரக் ஆவுது டி
கேக்குதா
ஆஹ் கேக்குது
நானு உங்க வீட்ல கேமரா வெச்சிருக்கன் டி அதனால்தா
சேரி நம்பிட்ட
நீயே ஓடி நடந்து நடந்து பேசுறனாலதா நடுவுல நடுவுல ஸ்டிரக் ஆகுது விட்டு விட்டு கேக்குது நீ ஒரு எடத்துல நின்னு பேசு கரெக்டா
சேரி இப்ப நா அமைதியா ஒரு எடத்துலதா உக்காண்டுருக்க இப்ப உன்னாலதா ஸ்ட்ரக் ஆகுது
ஐய்ய நா படுத்துட்டு இருக்க நீயாச்சு உக்காண்டுதா இருக்க நா எல்லா படுத்துட்டு இருக்க
ஓ சேரி சேரி என்ன இருக்கல்ல ஒரு இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்ட்டு எனக்கு க்கு பிரைஸ் குடுத்தாங்களாக்கு எனக்கு நிஷியாக்கு எதோ ஒரு டியூஷன் சென்டர்ல இருந்து
எப்படி
றந்து போச்சு
எப்ப இதே ஸ்கூல்ல இந்து அனுப்புச்சு விட்டாங்களா இல்ல
ஸ்கூல்ல இருந்தெல்லா அம்ச்சுவிடல யாரோ ஒருத்தவங் கேக்குதா
ஆஹ் கேக்குது சொல்லு
ஹலோ
ஆஹ்
லம்ச்சர் வந்து ஃபோன் பண்ணாங்க போன் பண்ணி இந்த மாரி வாங்க அப்டின்னு சொன்னா அதுவு அது அங்க போனதுக்கு அப்புறோந்தா தெரிது
ஆஹ்
கூப்பிட்டதுனு அவுங்க அம்மா வந்து அங்க டீச்சரா இருக்காங்களாமா அந்த டியூஷன் சென்டர்ல குஷ்கா
என்ன என்ன பிரைஸ் குடுத்தாங்கன் கேட்டா தின்னது சொல்ற பத்தியா
எடுத்தாங்
ஐயோ திங்குறதுலயே இருக்கே என்ன குடுத்தா எங்கிட்ட குஸ்கா நீட்ரா
ஹ் ம் ஒரு ஒரு ஷீல்டு குடுத்தாங்கடி அப்புற ஒரு ரெண்டாயிரூவ குடுத்தாங்க கேஷ் பிரைஸ்சு
ஓ ரெண்டு வேத்துக்குமா
ஆமா
ஓ
அதுக்கப்பு ற நாங்க நல்லா சாப்டுட்டு எ இன்னொரு ஃப்ரெண்டு
எ
என்கூட வந்தா உக்காந்து அவ சாப் டா அதுக்கப்புற ஃபிரண்டு கூட பேசிட்ருந்தே பேசிட்டு இருக்க இதுல வந்து சாப்பிடவே மாட் வந்துட்டே நானு அவ போய் உக்காந் சாப்டோ
ரெண்டாது தடவ போய் சாப்டியா
எ
ரெண்டாது தடவ மறுடியு போய் உக்காந் சாப்டியா
ஏ நா நா ஒரு தடவ தாண்டி சாப்டே
தடவ சாப்டாலா அப்போ
அவ ரெண்டு தடவ சாப்பிடுவேன் சாப்பிட்டால என்னன் நா கவனிக்கல
ஹ ஹ ஓ எல்லாரு சேந்து எங்கயாச்சு போலாமா சாப்பிட எல்லார் சேந்து பிளான் பண்ணி எங்கயாச்சு போலாமா சாப்பிட மந்தி போலாண்டி நா எ ல்லார்டைமே நா சொல்ட்ருக்கே நானே எல்லார்ட்டைமே தா சொல்ட்ருக்கே எப்போ நம்ம நம்ம படிக்கு போதே நம்ம பிளான் பண்ணது ஆ
நீ சொ நீ ஒரு விஷ்ய சொன்ன உனக்கு ஞாபக இருக்கா
என்னுது
நீயி கடைசி எக்ஸாம் முடிச்சுட் அந்த மதியான நம்ம மந்தி சாப்பிட
ஆமா ஆமா சொன்னே யார் வந்தீங்க யார் வந்தீங்கன்னு கேக்குறேன் நான் பாட்டுக்கு சொல்றேந்தான் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும் உம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்டி தெரியுமா நல்லா வாய்கிலியே வரேன் வரேன் சொல்லியே சொல்லுவாங்க கடைசி நேரத்துலடி அம்மா வில்லடி ஆட்டுக்குட்டி வில்லடி நீட்டுவாங்க பாரு அங்க ஒரு கோபம் அப்புறம் என்ன தோணும் இனி எதுக்குமே நிக்க கூடாதுன்னு தோணும்
ஆமாடி
பஸ்டே வரலன்னு சொன்னா கூட பரவாயில்ல அவங்களுக்கு கூட விட்டுரலாம் ஆனா வர்ரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வராம இருப்பாங்க பத்தியா ஒன்ன மாரி வர்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வராம இருப்பாங்க பாத்திய அப்பதான் கோவம் வரும்
உம்
நீயே
அதுக்கப்புறம் டர்ஃபு போறோம் டர்ஃப் போறோன்னு சொல்லி பிளான் போட்டிங்கல்ல
உ அதான் போனும்மே டர்ஃப் அத போணுமே டர்ஃபி போனோல
ஏது நான் அங்க போய் என்ன ஃபுட்பால் விளையாண்டிய நீயி
இல்ல பசங்க இருந்தது நால போணுல
ம்ம்
ஆனா அது தாண்டி நான் வாழ்க்கையில பர்ஸ்ட் டைம் ஒரு டர்புக்கு போறேன் அதுதான் பஸ்ட் டைமு வேணாம் போலாம் ஆமா நீ போன நீ போயிருக்கிய அப்போ அதுக்கு முன்னாடி
எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான்
அப்புறம் எதுக்கு அப்படியா கேட்ட போலம் ஏன்னா மந்தி சாப்பிட போலாம்ண்டி அது எப்ப புடிச்சு போடுற பிளானு நம்ம ஒரு தடவை போனோம் மந்தி சாப்பிட லெவெல்த் ல ஞாபகம் இருக்கா
அதெல்லாம் மற ப்பனா அதா மற முடியாத ஒரு சம்பவம்
தான் அது ஒன்னு தான் ஹைலைட்
ஆ ஆமா. அது இப்ப நினைச்ச பத்தான எனக்கு அடிக்கடி வரும்
அது இப்ப நமக்கு சிரிப்பு வரும் ஆனா அப்போ நமக்கு பீதி கிளம்பி
எப்படி இருந்துச்சு ஐ ஐயோ
அப்ப அவ்ளோ கஷ்டப்ப அவ்ளோ இதா இருந்தாலு ஆனா இப்ப அது ஒரு நல்ல மெமரியா இருக்குல்ல இப்போ நம்ம போயிட்டு வந்துட்டு இவ்வளவு திட்டு வாங்கி அதெல்லாம் பண்ணிருந்தாலு அந்த போனது ஒரு நல்ல மெமரியா வந்துருச்சு பத்தியா நம்ம போலாண்டி மந்திக்கு எல்லாரிட்டையு சொல்லி குரூப் குரூப் ஒண்ணு இருக்குல்ல ஆஹ் அதுல பேச்சு மூச்சு இல்லதான இப்போ
ஆமா
நீ ஆரம்பிச்சுடு குரூப்ல
நாலா ஆரம்பிச்சா ஏன்டி
பெசாம போயிரு நா ஆரம்பிச்சா மதிக்குங்ளா நீ ஆரம்பிச்சாலும் மதிப்பாங்க நீ ஆரம்பிச்சுடு நம்ம
ஏறெடுத்து கூட பாக்க மாட் டாளுக நீ வேற
பிளான் பண்ணிட்டு போல எப்டி எப்பிடி தெரியுமா வாங்க வாங்கன்னு வெத்தல பாக்கு வச்சி அழைக்க கூடாது வர் றவங்க வாங்க அப்படின்னு சொல்லிர்ணு ஆஹ் இப்டி இங்க இங்க இப்டி இப்டி வர்றவங்க வாங்க ஆமா புடிச்சு கால புடிச்சு இழுக்கணு
ஆஹ்
வர்றவ்ங்க வாங்க நீ நீ நீ வ ருவியா ஃபர்ஸ்ட் ட்டு நீ வருவியா கன்ஃபார்மா
கன்ஃபார்ம்
கன்ஃபார்ம் வருவியா
கன்ஃபார்ம் வருவே
இந்தொரு மாசந்தான்டி இருக்கே ரெண்டு மாச ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இனி இந்தொரு மாசந்தா இருக்கு அதுக்கப்புற வந்து
ஆமா நீயு வேற நீயு வேற ஒரு புள்ளையு போய் ஒன்னா போய் காலேஜ் சேந்தீங்கல்ல
ஆமா
அந்தபுள்ள ஜூன்ல ஒங்களுக்கு தொறக்குதுன்னு
ஜூன்ல இல்லடி ஜூலை ஒன்னு
ஜூலைலையா ஆஹ் ஜூலைலையா
ஜூலை வண்ணு இங் ஒரு மாச கூடிதா இருக்கு அதுக்கப்புற எல்லா காலேஜ்ல தொறந்து நாங்கல்லா போயிருவோ இந்தொரு மாசந்தா இருக்கு போறதுன்னா இந்த மாசந்தா போணு
காலேஜ் போனா அதுக்கப்புற ஒரே ஜாலி தா ஒனக் கு
வெய்யோ ஜாலியா மச்ச ஆனா ஏதோ ஒரு குஷி இருக்கு
கையிலயே புடிக்க முடியாது உன்னய எல்லா
டி டி டி ஏண்டி நீ டி கோயட் கூட இல்லடி உமன்ஸ் தாண்டி ஏண்டி நீ
ஒ உமன்ஸ்னாலதான்டி உமன்ஸ் காலேஜ்னா எப்டி உமன்ஸோட ராஜ்யொ
ஐயோ ராஜ்யொ
இப்ப கோயடா இருந்தாலு கோயடா இருந்தாலு பசங்க இருக்காங்க அப்டின் சொல்லி எல்லா கொஞ்சொ அடக்
நம்ம நம்ம நம்ம கோயேட்தா நம்ம படிச்சோ நம்ம கோயெ ட்தா படிச்சோ மேடம் நம்ம கோயட்தா படிச்சோ நம்ம வந்து அட ங்கி ஒதுங்கியா இருந்தோ
சேரி நீ அடங்கி வதங்கி இருக் கல நீ லூசு மாரி ஏ ஏன்ட்டு பாட்டு பாடிட்டு அப்டியெல்லா பண்ணிட்ருந்த நால்லா அடக்கொ ஒடுக்கமாதா இருந்தே
நீ பெப்பறப்பேன் கீழ பசங்க முன்னாடி கால் விரிச்சு விழுந்ததான
நீ பேசாம் போய் க்கோ அது விழுந்தது வேற நீ வேற
ஆனா நா வந்து எப்போ லெவன்த்துலதா கொஞ்சொ அப்டி இருந்த டுவெல்த்துல எவ்ளோ அமைதியா இருந்தனடி எவ்ளோ அமைதியா
ஏன்டி அப்டி ஆயிட்ட
ஏண்டி அப்டி ஆயிட்டேனா கடசி வர்ஷொ எந்த ஒரு கெட்டப் பேரு வாங்கக் கூடாது டி ஒரு நிம்ஷொ அம்மா கூப்புர்றாங்க இரு ஒரு நிமிஷொ அம்மா கூப்புர்றாங்க என்ன கேட்டு கூப்புர்ற